கேக்குதுங்ளா
ஹலோ
ஹலோ ஆ ஆ சொல்லுங்க
ஆமா ஹலோ வணக்கம் மேடம் எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கே நல்லாருக்கேங் சார் நீங்க நல்லாருக்கீங்கலா
ஓ நல்லாருக்கேங் மேடம் ரொம்ப நாளாச்சு பேசி
ஆமாங் சார் பேசவே பேசவே முடியர்தில்லிங் இப்ப ரொம்ப பிஸியா போது ஆ நல்லா போது நல்லா போதுங் சார் ம் அப்றோ சார் ஆ எதோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணு சொல்லிட்ருந்தீங்க சார் எப்டி லோன்லா அரேஞ்ச் பண்ணி கெடைச்சிருச்சிங்ளா
இல்லைங் மேடம் லோன அரேஞ்ச் பண்ணி இப்போ ஒன்னு கெடைக்கலைங்கக்ஞற மேடம் அதப் பிராசஸ் பிராசஸ் பிராசஸ்லயே போய்ட்டு இருக்குது
அப்டிங்ளா என்னென்ன கேக்குறாங்க சார் டாக்குமெண்ட்ஸ் எல்லா மெயின் டாக்குமெண்ட்ஸ் நம்ம வந்துட்டுப்ப ப்ரம் ப்ராஜெக்ட் ஃபோர்ட் போலியோளா இந்த மாதிரிலா எத குடுக்குணு உங்கள நம்ம ப்ராஜெக்ட் என்ன பண்ண போற பிசினஸ் என்ன பண்ணிட்ருக்கோ அது என்னென்ன பண்ணுவோ அப்டிங்கிற மாதிரி எல்லா ஏதா குடுக்கணும்ளா அதுக்கு
இப்போ வந்து நீங்க இப்போ வந்து ஒரு லோன் எடுக்க போறீங்கன்னு வச்சுக்கோங்கள என்கே இந்த ஒரு சும்மா கோ ஆப்ரேட்டி எல்லா தோரச்சி நேரம் வாராம் போது ஒரு ஐம்பதாயிர ரூபா எடுக் போறங்கின் வச்சுக்கோங்கள நீங்க அவையப் ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னா அது எத்தன வருஷமா பண்றங்க எத்தன வருஷமா அங்க இருக்கிறீங்க அப்புறா ஐ எல்லா உங்ளுக்கு அக் அக்கௌண்ட்ல வருதுங்ளா கேஷ்ல வருதா எல்லா எப் டியே கேப்பாங்க அதுக்கப்ரோ உங்ளோடப் ப்ராப்பரி அ ப்ராப்பர்ட்டி எது வந்து சொந்த இது இருப்பங்களா எப்டி எல்லா கேக்
ஓகே ஓகே
நெறைய ப்ரொசீஜர் இருக்கு ஆ நெறைய ப்ரொசீஜர் இருக்குங்க அத இதன் கேப்பாங்க அஆ
சரிங்க ஆ
ஆ இல்ல புதுசா பண்றவங்க சுய உதவிக்க ப புதுசா பண்றவன்கு அதெல்லா எது பண்ணிருக்க மாட்டாங்க சரி இனிமே தா எல்லா எடுத்து பண்ணணு இதுக் இதுக்கு முன்னாடி அனுபவோ எதா இருக்குங்ளா இல்ல இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தீங்ளான்னு கேப்பாங்க
ஓகே ஓகேங் சார் இப்ப எப்டி சார் நம்ம வந்து து நீங்க பண்றதுதாந்தா இத்திங் வந்து ஏதோ அம் ம் ஒரு இது ஆ இது இந்த ஐட்டோ தான செது இந்த மாரி ப்ரோ மேனுஃபக் சரிங் ப்ராடக்ட் அந்த மாரிதான சார் பண்றீங்க அந்த சின்ன சின்ன அந்த நட்ஸ்ஸு போல்டு அந்த மாரி எங் சார் அந்த மாரி தா பிசினஸ் பண்றங்க ஆக்ட்சுவலி நம்ம இந்த மாரி ஃபுட்டு ரிலேட்டடா இருக்க ப்ராடக்ட்டு அந்த மாரி வச்சி நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றத அது எத்த மாரி லோன் கெடைக்குங்க சார் அது எதனா தெரியுங்ளா சார் உங்ளுக்கு புட்டு நம்ம வந்து ஃ புட் ப்ராடக்ட வந்துட்டு நம் ம வந்து மேனுஃபே இது பண்றோ இப்போ தயாரிக்கிறோ வீட்ல இருந்து இப்ப வந்து சிப்ஸ்ஸு முறுக்கு அந்த மாரி செஞ்சி பாக்கெட் பண்ணி நம்மோ வந்துட்டு அத வந்து நம்ம ஒரு கட மாரி போட்டு அந்த மாரி பண்றோ இல்லன்னா தயாரிச்சி நெறைய கடைகளுக்கு போடுறோ அந்த மாரி நம்ம இன்வெஸ் பண்றோ அப்டின்னா அதுக்கு இந்த மாரி லோன் கெடைக் கோ அதுக்கு எதுக்கு மாரா அவைலபிலிட்டி இருக்குங்கிறது தெரியுங்ளா உங்ளுக்கு
ஆ இருக்கு மேம் மேடம் நீங்க தொழில் எதுவாந்தாலுமே அவங்களுக்கு லோன் குடுக்கறக்குமே இருக்காங்க பட் அத நீங்க எவ்ளோ வருஷோ பண்றீங்க எப்டிபு ஆ
அஹா இல்ல சார் மேனுஃபேக்ச்சரிங் எண் சொன்னோம்னா நம்ம வந்து ஸ்டீல் அந்த மாரி சின்ன சின்ன ப்ராடக்ட் மாரி அது மேனுஃபாக்ச்சரிங் நம்ம பண்றோன்னு சொன்னா அதுக்கு வந்து என்னன் ஆ அதுக்கு வந்து ஒரு விதமா ப்ப நா கேள்விப்பட்ட வரைக்குங் சார் அதுக்கு வந்து குறு குறிப்பிட்ட அமௌண்ட் ட்டு இந்த வரைக்கு தருவாங்க ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அந்த மாறி போயிடிங்ன்னா அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவ அமௌண்ட் தா குடு ப்பாங்கங்கற மாறி நா ஒரு இது இதுல பாத்தங்க சார் இப்ப ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ங்கறப்ப ஒரு ஃபைவ் லாக்ஸ் வரைக்கு தா நமக்கு குடுப்பங்க இதே ஸ்டீல் அந்த மாறி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் லக்ஸ் வரை யுமே ஆஃபர் பண்ணி தருவாங்க ஏன்னா இதுல இன்வெஸ் பண்ணாம்னா திருப் பித் திருப்பி நம்ம ரீப்ரொடியூஸ் பண்ற மாறி இருக்கிற ஃபுட்டு பொறுத்த வரைக்கோ மேனுஃபேக்ச்சரிங் ஆப்அப்டிங்கறது அதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு அ இது ஃபுட்டுல்லா வந்துட்டு ஒரு மூணு மாசோ நாலு மாசத்துக்குப்றோ இதெல்லா நம்ம இது பண்ண முடியாது பட் ஸ்டீல் அந்த மாறி மேனு ஃபேக்ச்சரிங் ஐட்டம் வந்து நீங்க எவ்ளோ நாள் வேணா ஸ்டான் பண்ணி வச்சு நீங்க சே
ஆமாங்க லைஃப் இருக்கு சை கேந்து இன்னொன்னு பிளஸ் என்னானு கேட்டீங்ன்னா டெய்லியுமே உங்களுக்கு வந்து ஸ்டீல்ல இதா ஃபிக்சட் இல்லயே ரேட்டு
ஏ சார் ஃபிக்ஸட் இல்லன்னு சொல்றீங்க அதுக்கெல்லா ஒரு ரேட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் ரேட்டு தான சார் இருக்கு
ஸ்ட் ஸ்டீலல்லா வந்ட்டு கோல்டு மாறிதா அப்பப்ப ரேட்டு ஏறு ரேட்டு எறங்கோ ரேட் ஐதாகுதே லோ ஆகுறதில்லைங்க
ஓ ஓ
அதனால ஸ்டீல ஸ்டீலு காப் ப்பரு காப்புறம் பாத்தீங்கன்னா டெய்லி வந்து ரேட் சேஞ்ச் ஆகும்
ஓகே ஓகே
எல்லாம் கோல்டு மாதிரிதா அதெல்லாம் வந்து என்ன ஷேர் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் தா மேடம் அதனால தா ஸ்டீலுக்குல்லாம் அந்த இது ரேட் இருக்குது
ஓகே ஓகே அதெல்லாம் அப்படி அவங்க வந்து டிசைட் பண்றதுனால நம
ம் கை நீங்க இரும் இரும்பு எடுத்துட்டீங்கன்னா இரும்பு கன் மெட்டல் இந்த பிராஸு காப்பரு அலுமினியம்
ம்
ஆ கோல்டு இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஆஇதுதான் நம்ம ஷேர் மார்க்கெட்டிங்ல வந்துட்டு இது மேலதா அதிகமா போடுவாங்க கோல்டு கோல்டுக்கப்புறம் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாறி காப்பரு இந்த மாறி ஸ்டீல இந்த மாதிரி இதுலதான் இன்வெஸ்ட்மென் ஜாஸ்தி இருக்கும்
ஓ ஓ
அந்த மாதிரி போடுறங்க அதான் ஸ்டீலுக்குலாம் அந்த வேல்யூ கொடுக்குறாங்க
ஓஹோ இதுல எதுலுங் சார் ரொம்ப ரேட் அதிகமா இருக்கும் ஸ்டீலா காப்பாருங்களா
காப்பர் காப்பரு ரேட்டு ஜாஸ்தி இருக்குங்க
ஓகே ஓகேங் சா அந்த மாதிரி நம்ம ப்ராடக்ட் ஏதாவது நட்டு போல்டு அந்த மாதிரி ஏதாவது மேனுஃபேக்சரிங் பண்ற மாதிரி தான் அதுக்கு ல்ல கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகும் இல்லைங்களா
உம் ஆமாங்க
சேரி சேரிங்க சார் இதுல்லா வந்து என்ன ரிலேட்டிவ் தெரிஞ்சவங்க அந்த மாதிரி ஐட்டம் தா மேனுஃபாக்சரிங் வந்து இது என்ன லேத்து கம்பெனி சொல்லுவாங்கள அந்த மாரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுல வந்து இதெல்லா மேனு என்ன பண்றாங்க சின்ன சின்ன நட்டு போல்டு அந்த மாரில்லா பண்ணுவாங்க அந்த பெரிய பெரிய சைஸ் நட்டு அந்த மாரில்லா பண்றாங்க
அது எது எம்எஸ்ல பண்றாங்ளா இல்ல எப்டிங்க இந்த பிராஸ்ல பண்றாங்ளா
அப்புறோ சம்டைம்ஸ் வந்து கஸ்டமரோட ரெக்கமெண்ட்டுக்கு ஏத்த மாரி எஸ் எஸ் லல்லா
ம் அதுதா பாத்துக்கோங்க வாங்ரதே இல்ல ரா மெட்டீரியல்ல வாங்கும் போது ரேட்டு கம்மியாருக்கு நீங்க அத வந்து ஒரு பீஸோ பக்ஷன் எடு பாத்தீங்கன்னா அதுக்கு வேல்யூ மாறிரு
ஆமா ஆமா சார் அவுங்க நிறையா வந்து ஒரு ப்ராடக்ட் பண்றதுக்கு நிறையா ஸ்டேஜ் ஆ இது பண்றாங்க சார் ஒவ்வொரு ஸ்டேஜயு இது பண்ணனு அது பண்ணு நிறைய பண்றாங்க அதெல்லா நமக்கு அது ஐடியா கிடையாதுங்க ஆனா அது பண்றதெல்லா பாத்துருக்கே கேள்விப்பட்ருக்கே சோ அதனால கேட்டே அ ஓ அது ஒரு அது ஒரு ஃபினிஷிங் கொண்டு வந்து அதுக்கு ஒரு ஷேப் கொடுக்குறக்கே அத நிறைய ப்ராசஸ் போய்ட்டு வருது பட் ஆனா வந்து ரொம்ப பொழம்பிட்டே இருப்பாங்க என்ன ஆஹ் இப்டி வந்து ரேட் ரொம்ப கம்மியா கொடுக்குறாங்க ஒரு ஒரு ஒரு பீஸ்கு வந்து ஒரு அஞ்சறு ஸ்டேஜ் வருதுன்னு வச்சுக்கோங்க அது நைட்ரைட்டிங்ன்றாங்க எதேதோ சொல்றாங்க அது எனக்கு தெரியலைங்க பட் வந்து அது முடிக்க முடிச் வரு மோதே அதுக்கு ஒரு மூணு ரூவா தாங்க சார் வெய்ட் சொல்லுவாங்க மூண் ரூவா நாலு ரூவா நாலா ரூவா பர் பேக் சொல்லுவாங்க அப்ப வந்து கேக்குறாங்கன்னு சொன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மேனுபக்சரியர்க்கு வந்து ப்ராஃபிட் ரொம்ப கம்மி தாங்க சார் இல்லைங்ளா
இந்த இங்க நம்ம இப்ப இதுக்குள்ள எடுத்துட்டீங்கன்னா கம்மி நார்த்துல அதனாலதா மே க்சிமம் வந்து நார்த்ல வாங்குறாங்க
உ
ரொம்ப டிக்கான ஜாப் நீங்க போட்னீங்கன்னா உங்களுக்கு லாபம் நிறைய இருக்கு
ஓகே
இப்ப மார்க்கெட்ல ஸ்டேன்டர்டா கிடைக்கிற ஐட்டம் வந்ட்டு இங்க மேனுஃபாக் சரிங் பண்ணாங்ன்னா எப்பொழுது ரேட்டு கம்மியா இருக்கு
ஓ ஓ
மார்க்கெட்ல வந்து இல்லாத ஐட்டோ நா ரேரான் ஆயிட்டா அதே மூவிங்ல ஜாஸ்தி இருக் அந்த மாதிரி ஐயிட்டதுக்கு உங்களுக்கு உங்களுக் கு நீங்க கிடைக்க எதிர்பாக்குற லாபோ கிடைக்கு
ஓ
சோ மார்க்கெட்ல ஸ்டாண்டர்டா இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே ஸ்டாண்டர்டா இருக்கு அதுலயு வந்ட்டு சில பேர் வந்து எனக்கு குவாலிட்டியா வேணு நல்லா இருக்கணு ரேட் ரேட்டு ப்ராப்ளம் இல்ல எனக்கு குவாலிட்டி தா முக்கியோனா இந்த மாரி மேனுஃபேக்சரிங் பண்றாங்கள அவங்ககிட்ட சொல்லியே ரெடி பண்ணுவாங்க எனக்கு இந்த மாரி வேணுங்க இப்டி வேணுங்க
ரேட்டு ப்ராப்ளம் இல்ல அ பட் எனக்கு ஃபினிஷிங் இருக்கணு அந்த மாதிரி எல்லா சொல்லுவாங்க அப்ப அந்த மாரி ஆள்கள புடிச்சிங்கன்னா உங்ளு நல்ல லாபம் கெடக்கும்
ஆ சேர் செரிங் சா ஆ பரவால்ல ஆனா அவுங்க வந்துட்டு இப்டி தாம் பண்றாங்க அப்றோ என்ட்ட ஒர் டைம் சொல்லிட்ருந்தாங்க இப்படில்லாம் பண்ணி வந்துட்டு அது ஒ மூன்ரூபா நாலாற்வா தான் ரேட் குடுக்கறாங்க இப்ப ஓரளா பண்ணமேது வந்து ஒரு மூவாயிரோ நாலாயிரோ அந்த மாரிதா கெடைக்குது அப்போ வந்து இத நா பண்ணி வெக்றது பண்ற கரண்டுலா ரொம்ப வந்து ப்ராப்ளமா இருக்கு இல்லைங் சார் கரண்ட்டு அடிக்கடி போயிரு ரேட்டு வந்து கரண்ட்டு பில்லு ரொம்ப அதிகமா இருக்கு இப்ப இதுக்கு
கரண்ட்டு பில்லு ரேட்டு ஜா கரண்ட்டு பில்லு
ஜாஸ்தி ஆ அப்ப இதெல்லா வந்து ட்டு அவுங்க இத வச்சு வந்து அவுங்களால இதெல்லா வந்து அவுங்க மேனேஜ் பண்றது ரொம்ப கஷ்டமா இரு ன் சொல்லி சொல்லிட்ருந்தாங்க அதனால வந்து நா உங்கள்ட்ட கேட்ட இது வந்து இப்டி எப்டிங்சார் ஓக்கேவா இல்ல இதுக்காக அடிஷ்னலா அவுங்க லோன் எடு த்து பண்ற மாரி இருந்தா பண்ண முடியுமா அப்டிங்குற ஐடியாக் தாங் சார் கேட்டே ச சரிங்க
கிரிக்கெட்ல வன்ட்டு கொஞ்சோ அந்த ஐட்டத்துக்கு வந்து அ டிமேண்ட்ருக்கணு அதே மாரி மார்க்கெட்ல மூவிங்க் இனுக்கணு அந்த மாரி ஐட்டம் இருந்ச்சுனா உங்களுக்கு நீங்க எடுக்ற நீங்க மார்ஜின் வக்கறது வந்து கரெக்டா வந்துரு இல்லனா நமக் இப்ப வன்ட்டு எப்படி பாத்தாலு அது கொஞ்சோ லாஸ் மாரிதா காட்டிட்ருக்கு இல்லனா அது ஆவரேஜா நீங்க உங்களுக்கு ரொட்டேனு ரொட்டேஷனுக்கு தா கரெக்ட்டா இருக்கு
ஆ ஆ
நீங்க அதுல பெருசா லாபோ பாக்க முடியாது வாங்கறத உங்களுக்கு ரொட்டேஷன் பண்ணிட்ருக்கலா அவ்ளோதா அப்ப நீங்க அடிஷ்னலா வ ட்டு வேற ஏதாவது ஸ்டார்ட் பண்ணனு பிசினஸ் தா அதனால மேனு ஃபேக்சரிங் பொறுத்த வரையு மார்க்கெட்ல மார்க்கெட்ல நெறைய ஐட்டம் மூவிங் ஆகற ஐட்டமா இருக்கணு அது வ ந்து ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி இருக்கணு ப்ரொடக்ஷன் என்னைக்காவது ஜாஸ்தி போட்டு நீங்க சேல்ஸ் அந்த மாரி பண்ணி ட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க எடுக்கிற லாபோ ஈசியா கெடைச்சிரு
ஓக்கே ஓக்கே சார் ஓக்கே சார் சேரிங் சார் பேசலாங் சார்
ஓகேம்மா ஓகே